கம் வணக்கம் ஆ நல்லா இருக்கங் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கம்பா
போன ஒரு மூணு மணிக்கு தா ஓம் சக்தி கோயிலுக் போய்ட்டு வெளக்க ஏத்திட்டு அங்க கொஞ்ச பர்ச்சேஸ் பண்ணுறதுக் இருக்குது ஆ அப்டியே அங்க பத்துருபா ஆ பத் அ தூரந்தா பஸ் ஸ்டாண்டு் இங்கிந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்ருக்கு அவ்ளோதா
ஆ
நடந்தே கூட போயில்லா ஆட்டோலியு போயிலா இருவருவா குத்தா ஆட்டோலே
ஆ இப்போ வாக்கிங் மாதிரி வாக்கிங்கே போயிருங்க
ஆமா இப்போ ஆமா இப்போ ம் வெயில் கூட இல்ல அழகா நடந்தே போயலான்கறாங்க நெஜமாதா அது உண்மதா அழகா நடந்து போயிர்து ஒரு மூன்ற மணிக்கு வாக்கிங் போன மாரிக்கு வந்த மாரியுக்கு கரெக்ட்டு தா ஆமா இல்ல இ இந்த டைமுக்கே வந்துருவாங்க எல்லாருமே அஞ்சு மணிக் கி எல்லாருமே அங்க கேதர் ஆயிட்டு அ நல்லா வெளக்கேத்துவாங் பாருங்க நல்லாருக்கு அங்க அந்த வைபே நல்லா இருக்கு அந்த ஓம் சக்தி கோயிலுக் போம்போது ஒரு மாரி நல்லாவே இருக்கு எனக்கு எனக்கு இங்க ரொம்ப ஃபேமஸ் அந்த ஸ் போ இந்த ஊர்லே வந்து ஓம் சக்தி கோயிலு கொஞ்சோ ஃபேமஸ்தா பெரிய கோயிலு
ஆ
நல்லாருக்கு கோயிலுக்குள்ள போய்ட்டு அமைதியா உக்கானு யோகா பண்றதுக்கு அமைதியா உக்காந்ட்டு வரதுக்கு எல்லாமே நல்லாருக் கோ அங்க ம் இன்னா சாப்டீங்க மதியானோ ஆ போயிருக்கம்பா எங் வீட்டுக்காரு மால போட்ருந்தாரு இல்ல ஹஸ்பண் மாலப் போட்டாரு மூணு மாசோ மூணு வருஷோ ஒடம் செரியாது படுத்தாரு ரொம்போ
ஆ ஆ
ரொம்ப ஒடம் செரியாது படுக்கும் போது மால போட்டுட்டு அ ஆஸ் பிட்ல வேண்டினே அப்பவே ஓம் சக்தி கோயிலுக் கூட்டிட்டு வரே அவரன்டு அப்ப வந் து மூணு வருஷம் மால போட்டு போயிட்டு வந்தே நானு கூட போயிட்டு வந்தே நல்லாருக்கு நல்லா தா இருந்துச்சு நல்லா இருக்கோங்க அ சின்ன வயசுல சின்ன வயசுல ஜோலார்பேட்ல வந்து ஓம்சத்தி கோயில் ரொம்ப ஃபேமஸ் அங்க அங்க அங்க இருக்க அங்
அந்த பஞ்சாயத்து போடு இருக்கு
அங்க இல்லிங்க அந்த அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லிங்களா
ஓ ஆமா அது பக்கத்துல ஆ
ஆ எஸ் ஆர் எம் இ ஆஸ்பிட்டல் அத ஆ பிரிட்ஜ் ஒட் டி அந்த ரோட்டுக்கு மேல இருக்கு பாத்துங்க அந்த ஓம்சக்தி கோயில தா வந்து வருஷ வருஷ கூட்டிட் போவாங்க அவங்க தா அரேஞ்ச் பண்ணி பஸ்ல கூட்டிட்டு போயிடு வாங்க அப்டி இல்லனா ட்ரெயின் புக் பண்ணிடுவாங்க
நம்ம ஊர்லே ஃபஸ்ட் அவுங்க
மொத ட்ரெயின் தா ஆமா அவுங்க தா ரொம்ப ஸ்டார்ட் பண்ணது அதுல மல்லிகான்றவுங்க அவங்க கொஞ்சோ சீனியர் அவங்க அவங்க அவங்க தா வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அறிமுகமானது இந்த மாரி ஓம்சக்தி கோயில்ல வார ஆனா பூஜை இருக்குது கஞ்சி எடுக்கலா கஞ்சி எடுப்போ அப்பவே கஞ்சி எடுத்துட்டு போவோ ஆ ஆ நெருப்பு சட்டி தூக்றது ஓம்சக்தி கோயிலுக்குனா அப்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது ரொம்ப இதுதா அதுதா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு பாருங்க ஓம்ச த்திக்கு அதுதா எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு ஏஜ் ரொம்ப சின்ன ஏஜ் பதினெட்டு வயசுதா ஆவுது கொழந்த பெருச ஆயிட்டுது வயித் தில பொறக்கற போது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடு கொழந்தை இவங்களுக்கே சின்ன வயசுன்றதுனால
ஆ
அப்றோ என்ன பண்ணாங்க எங்க அம் அம்மா ஓம் சக்தி எல்லாமே கழட்டிட்டாங்க இந்த செயின் போட்டிருந்த வலையல்லு மோதிரோ எல்லாமே எடுத் ட்டாங்க கோல்டு எல்லா தாளிச்செ தாலிக்காயிரு மட்டு எங்க அம்மா கட்டிட்டு கடகட கடன்னு ஒரு ஓம்சக்தி கயிற மட்டு கட்டி விட்டாங்க எங் கழுத்துல
ஆ
நெஜமாவேங்க ஒரு மிராக்கள் தா போனே ஒரு வலியே தெரில ஆப்ரேஷன்க்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து ஆப்ரேஷனுக்கு அவ்ளோ வலியே தெரியல ஒன்னே ஒன்னு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்திய மட்டு தா கூப்டிட்டு இருந் அப்பா அம்மா கூட கூப்பிடாது அப்பா அம்மா வாங்க ஒரு சிலர் வலிக்கு அவ வேண்டா அப்பா அம்மா கூப்பிடாத சாமி கூப்டி ஓம் சக்தி பொறக்குற வரையு ஏ மைண்ட்ல ஓம் சக்தி மட்டுதா இருந்துச்சு ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டே இருந்தே நல்ல முறையா முடிஞ்சு ச்சு நல்லா அழகான ஒரு கொழந்தை பொறந்துச்சு நல்லாதா இருந்தோ நல்லாவே இருந்துச்சு எனக்கு அது ஒரு நம்பிக்க தாப்பா அப்போத்துல இருந்தே எனக்கு ஓம் சக்தினா கூடவே இருக் இக்கற மாரி ஒரு ஃபீல் எனக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்ல விட மாட்டாங்க அந்த அம்மா என்ன கை விட மாட்டாங்கன்றது வந்து ரொம்ப ஆமாப்பா ரெண்டுமே சிசேரியனு என்ன கே ஜி அதிகமாந்தானுங்க பைவ் கே ஜி ஆம்பளைப்பா ரெண்டுமே அஞ்சு அஞ்சு கிலோ இருந்தானுங்க அஞ்சு கிலோக்கு நூறு கிராம் கம்மியா இருப்பானுங்க ஒரு இருநூறு கிராம் கம்மியா இருப்பானுங்க அவ்ளோதா
ஆ அது அப்டினா கஷ்டோ எனக்கு கூட மூணே முக்கா இருந்ததுனால டெலிவரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்றோ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அதனால ரெண்டாவதுக்கு போன ஒட்னே ஆபரேஷன்
ஆமா ரெண்டாவதுக்கு ஆல்ரெடி பிளான் தானே ஒரு நாளைக்கி முன்னாடியே போயிருவோ நாங்க எங்க அம்மா அன்னைக்கி கூட்டிட்டு போக மாட்டாங்க ஒரு நாளைக்கி முன்னாடி போய் அட்மிட் பண்ணுருவாங்க அப் ப ஹார்ட்பீட்டு அது இதெல்லா கொஞ்சோ அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் போது பனிக்கொடோ ஒடசிருச்சுங்க நா சொல்லவேல்லை எங்க வீட்ல எனக் அதுக் பனிக்கொடோ ஒடஞ்சது தெரியாது எனக்
ஆ ஆ
அப்புறம் பாத்தா எங்க அம்மா என்னாடி வாட்டர் தண்ணி மாரி இருக்குதுன்னா என்னன்னு தெரியலமா தண்ணி மாரி வருதுன்னா ஓடனே ஹாஸ்பிடல் டாக்டரகூப்பிட்டு செக் பண்ணா அய்யயோ பனிக்கொடம் ஒடைஞ்சிருச்சு கொழந்தைய மூச்சு தெணற ஆரம்பிச்சிரு எடுத்துலா எடுத் தலான்ட்டு எடுத்தாங்க ஐயோ போங்க என்ன இந்த சிசேரியர்ன்ஸ் ஃப்ர்ஸ் செகண்ட் டைம் எழுந்து நடக்கவே முடியலங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுந்து நடந்துட்டே சிசேரியன் பண்ணி அடுத்த நாளே எழுந்து நடந்துட்டே காலையிலயே எழுந்து நடந்துட்டே
ஆ
ஆனா இது நடக்கவே முடியலைங்க கா வலிக்கு கத்துறே இருவத்தி ஆறு தையிலு சுத்தமா நடக்க முடியலன்னக்கு வலி வந்து அதிகமாயிடுச்சி ஒடம்புல பஸ்டு சிஸ்சேர்க்கு செகண்டுக்கு ரொம்ப வித்தியாசோ அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சிசேரியன் பண்ணி கொழந்த எடுக்கிறதுக்குள்ள எப்பா சர் தா அந்த பசங் க வந்து நம்ம அம்மா இவ்ளே கஷ்டப்பட் நம் வயித கிழிச்சி பெத்தாலேன்றது அந்த எண்ணோல்லா கெடையாது ஒண்ண யார் பெத்துக்கு சொன்னது ஒரே வார்த்த ஆமா ஒரே வார்த்த உன்னைய யார் பெத்துக்க சொன்னது ஆமா உன்னை யாரு பெத்துக்க சொன்னது நாங்களா பெத்துக்க சொன்னு நீ பெத்து கிழிச்சிகிட்ட அதுக்கு நாங்க என்னா பண்ண அது உன்னோட கடம அது நீல்லாம் செஞ்சிதா ஆகணு அதுக்குன்னு வைத்தல வச்சுருக்குவியா ஐயோ எங்க இவங்ககிட்ட பேசவே எனக்கு பீ பி ஆமாங்க இருக்கு இல்லா அதெல்ல இல்லங்க நா டீச்சரா இருக்கறனால மோஸ்ட்லி ஸாண்டிங்ல தா இருப்ப மோஸ்லி
ஆமா எவி ஒர்க்கு பண்ணா
ஆமா முதுகு நைட்டில எழுதுவோம் பாருங்க உக்கானு
ஆ
இந்த ரைட்டிங் ஒர்க் இருக்கும் போது சாஞ்சிட்டு தலகாணி வச்சிட்டு ரைட்டிங் டேபிள் இருக்கு என்து கால் நீட்டிட்டு வலி அதிகமா இருக்கு ஒரு நேரத்து ரொம் முடியாது முட்டி கூட வலிக்குங்க இப்ப நம்மள மடக்ககி ஒரு இன்ஜெக்ஷன் போறாங்க தெரியங்களா நம்மள வந்து தலைய குனி அப்டின்னு அப்டியே மடக்கி ஒரு முதுகுல வந்து முதுகு தண்டல வந்து ரெண்டு மூணு மூணாவதுல வந்து இன்ஜெக்ஷன் ஏத்துவாங்க பெருசா நீடில் இவ்ளோ நீட்டுக்கு வச்சு ஒடம்பு மறத்துக்கணுன்றதுக்காக அப்போ டாக் குன்னு அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது முட்டில பளிச்சினு வரு வலி முட்டி ஜவ்வுல வந்து பழிச்சன்னு ஒரு வலி வரு
எஸ்
ஆமா அந்த வலி வந்து இன்னைக் கி என்னைக்குன்னா ஒரு நாள் திடீனு பழிச்சன்னு வலிக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு போங்க சம்டைம்ஸ்ல அ ஏண்ட சிஸ் சி நார்மலா பெத்தவங்களுக்குல்லா ய நம்ம அம்மால்லா நார்மல் தா ஆனா நல்லாதா இருக்கறாங்க எந்த பிரச்சனையு இல்லாத என்னைக்கு சிசேரியன் பண்ணமோ அன்னையில இருந்து கால் வலி கைவலி நடக்க முடியாது முதுகு வலி அ திடீர் கண் பார்வ குட கம்மியயிடுச்சுங்க தலவலி வரும் அடிக்கடி தலவலி வரும் ப ங்க அது வந்து சிசேரியன் நால அடிக்கடிக் தலவலி வரும்
ம் அம் இப்போ வந்து ஊசி நூல் கோக்குறதுக்கு கண்ணு தெரிய மாட்டங் இவ்ள நாள் நல்ல மிஷின்ல எல்லா கோத்துருவேன் இப்ப ரெண்டு நாளா கோக்குரன் கோக்கவே முடியல பசங்க கிட்ட குடுத்து கோக்க வச்சு மிம்டனன்ஸ் காட்டுது அப்டின் அப்டின் தெரிஞ்சுக்க வேண்டிதாருக்கு
ஆமாம் அப்டிதா பண்ணம் போங்க யேன் கேக்குறீங்க பாப்பா பாப்பா ரொம்ப எப்டி சொல்றது அ அநியாய்மாருக்குது ஒரு நேர்த்துல அநியாயமாருக்கும் இந்த வலின் சொன்னா போது எப்பப் பாத்தால் கல்யாணாயி இருவது வர்ஷோசாச்சி கொழந்த பேத்தே இன்க்கு கரெக்டா பதினஞ்சு பதினாறு வர்ஷோ ஆயிடுச்சி அதுல இன்னும் வலிக்குது தான்றாங்க அசால்ட்டா சொல்லிறாங்க இன்னும் வலிக்குதா ஒக்குன்ட்டு நெஜமாவே அங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணிருக்க கீழே எடத்துல வந்து உணர்வே தெரியாத் தெரிய்ங்ளா வயித்தல உணர்வே தெரியாது ஒரு நேரத்துல எனக்கு இப்ப ரொம்ப நம்பிக் கீழ அந்த சொல்லி கீரிய நம்ம கேட்டாம்ம என்ன கெட்டுனாலும் நம்பீச்சலே போகாது ஒரு மா திரி இருக்கும் அய்யோ ஒரு மாதிரி மெண்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும் பாருங்க கொஞ்ச நேர்த்துல
அய்யயோ பேக் பெயின் தான் சொல்லிட்டே இருந்ததுனால அது அனுபவிச்ச பின்னாடி மிஷின் வாய் வய்சுங்க வாய்ன்ட்டு போட்டாரு அவருக்கு அது வழி அவர் தெரிஞ்சப்ப நடிஷின் வாங்கிந்து போடுது ஓட்டுதுட்டு இப்ப ஓரளவுக் ஓகே நானு என்னக்கா
மயக்கம் வர மாரிருக்கு தல வலிக்குதுன்னுவாரு அதே தல வலி இதே எனக்கும் வரும் என்ன கத்த வைக்காதீங்க எனக் தலவலி வந்துருது கொஞ்ச என்ன ரிலாக்சா வுடுங்கன்னா அடாடடடாட இவளுக் தல வேற வழலி வந்துருதான்றாங்க இப்ப அவ்ங்களுக் தலவலி வரும்போ த கொஞ்ச தயிலு எத்துணு வா தேய் கொஞ்ச கால அமுத்து கொஞ்ச நேர எனக்கு ரெஸ்ட் குடுங்க கத் கத்தாது இருங்க கொஞ்ச வெளிய போங்க எப்டி வருது நம்பள்க்கு வந்தா மட்டு அத ஆனா பொம்பளைங்களுக்கு வந்தா மட்டு ஏங்க அப்டி பண்றாங்கனு எனக் புரியர்துலங்க எனக்கு ஒரு நேர்த்த ரொம்ப கோவோ வந்துரும் அந்நியாயமா என்னடா இப்டி நம்ம என்னாதா பண்ணாலும் கொஞ்ச குட ஒரு அ ஏசக்கவே மாட்டங்க மனசா சில்லாது ஏத்துக்கவே மாட்டுகிறாங்களே இப்டி பண்ணுறாங்களன்ற மாரி ஆயிடும் எனக் என்ன பண்றது போங்க நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்ந்துட்டமா அவ்ங்களும் கேட்டே வளந்துட்டாங்களா இப்ப இது பத்தாது எங் மாமியார் வேற பாதி பேசும் எங்க நா ம் நாத்தனார் கொஞ்ச பேசோம் எங்க வீட்லருக்க எங் ஹஸ்பண்ட் கொஞ்ச பேசுவாரு இந்த பசங்க கொஞ்ச பேசும் அப்ப ப்பப்பப்பா போங்க ரொம்போ முடியில என்னால அப்டி இருக்கும் உம் உம்
என்னக்கே
அன்னைக்கு சாதம் அவரக்கா பொறியலு ய நேத்துக்கி நேத்துக் கீர கொழம்பு எடுத்துக்கட்ட மீந்துட்டு இருந்தது செரி புதுசா நம்மள செஞ்சா அது ஒரு டைம் ஆகு அ ஆ சொல்லிட்டு எனக்
கூட சாப்டுங்க ஆனா சூட் பண்ணி சாப்டாதீங்க அத கீரக்கொழம்ப எப்மே சூட் பண்ண நொற வந்துரு அதிகமா அது சாப்டக் கூடாது நீங்க அப் அப்டியே கூட சாப்டர்லா அத அந்த சூடு சூடு தா பண்ண முடியாது சூடு பண்ணாதா வந் து பழைஸ் மாரி தெரியு அப்பதா டேஸ்ட் மாறிடு அப்டி இல்ல நைட்டே சுண்ட வச்சிர்ணு நல்லா கொஞ்ச ம கிரே ஆ அந்த டைம்ல வேணா சுண்ட வச் சு சுட சாதத்க் சாப்ட்ட சூப்பரா இருக்கு அந்த மாரி செ இ ஆமா மறுபடியுல சூடு பண்ண கூடாது ஆமா கறி கொழம்பு அப்டிதா நைட் சப்போஸ் மீந்து ச்சுனா லைட்டா சூட் பண்ணி கொஞ்ச சுண்ட மாரி கிரே மாரி பண்ணி வச்சிடுங்க அந்த ஸ்மெல்லு வராது காலைல நல்லாவே இருக்கு ஒன்னு காலைல சாப்டுர்ணு இட்லிக்கோ சாதத்துக்கோ சாப்ட்டுட்னு வச்சுக்கோ அது ஒரளவு அதே மாரி கீர கொழம்பு அதேதா கீர கொழம்பு மோஸ்ட்லி அடுத்த நாள் வச்சு சாப்டக்க கூடாதுன் வாங்க நம்ம எங்க அப்பதா வச்சே சாப்டுவோ
அம்மாவ நானு இப்போ கூட திட்டுவேங்க அம்மா பழைஸ் ஆய்ச்சா போட்டுருமா சாப்டாதம்மா பழைஸ் ஆச்சா சாப்ட்டாத போட்ருனா அது வெளிய போறதுக்கு மனசே வர்றது இல்லம்மா எங்க அம்மாக்கு பழைய சாப்பாடா இருக்கட்டு சாதமாக்கட்டு அது சாப்டுட்டு கூட கஷ்டப்படுவாங்களே தவர அது வெளியே போட்றது துக்கு அவுங்களுக்கு அந்த மனசே வர்றதில்ல
செரி நா மட்டு தா இருந்த ஆ ஆ செரிங் சர்
ஆ நன்றி நன்றி தோழி